ஆ சேரிங்க ஆ நல்லா இருக்கோங்க நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோ கா
ம் ஆ இப்போ பேசிட்டே இருந்தோல எதோட கட்டான்சி
ஆ ஆ அத கா ஒ மாமனார பத்தி சொல்லிட்ரிந்திங்க
மாமனாரே எனக்கெடையாது
சாரி மாமியாரு பத்தி
ஆமா மாமியார பத்தி சொல்லிட்ருந்தல
ஆமா
அப்டிதா பேய்ட்ருக்கு அதுக்கப்புறோ கொஞ்சோ ஒன்னொன்னா சரியானுச்சு
ம்
என்ன பண்றது இதெல்லா கடந்து வர்றதுதான் பெண்ணின் வாழ்க்கை
ஆமான்க்கா
இது இல்லாம இந்த பிரச்சனைலா இல்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இருக்காது
ஆமான்க்கா
ம்
நீங்க பிரியாணி பண்ணுவீங்ளாக்கா
ஆ பிரியாணி பண்ணுவ நானு நாந்தா பிரியாணி வப்ப
பிங்குளா
ரெசிபியா என்ன பிரியாணி என்ன ஃபஸ்ட்டு நெய் ஊத்திப்ப அப்றோ எண்ண ஊத்திப்பே அப்றோ வந்து இந்த பட் ட இது மசாலா சாமா எல்லாமே போட்டுப்ப
ஓகே
ஆ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயோ அப்றோ தக் வே அப்புறோ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்றோ தக்காளி போடுவ பச்ச மிளகா ஆ சிக்கன் பிரியாணியா இருந்தா ஒரே ஒரு பச்ச மொளகாயதா போடுனு மட்டன் பிரியாணியார்ந்தா ஒரு ரெண்டு மூணு பச்ச மொளகா எக்ஸ்ட்ராவே போடுவ
எதனாலக்கா அப்டி
எதனால்னா சிக்கன் வந்து காரோ ரொம்ப எடுத்துக்காது சிக்கனு
ஓகே
மட்டன் வந்து கொழுப்புதன்மை உள்ளது இல்லையா அப் நெறையா நீங்க காரம் போட்டீங்னாதா அந்த மட்டன் பிரியாணி கொஞ்சோ கார்ர எடுக்கு காரோ வரு அதுல இல்லனா காரமே இல்லாத மாரி இருக்கு
ஓகேக்கா இதே மாரி காரணோ இது வரைக்கு நா யாரு சொல்லி கேட்டது கெடையாது
ஐயோ இது உண்டு நீங்க மிளகாத்தூளே போட்டு செய்யறீங்கனாலு நீங்க வந்து சிக்கன் பிரியாணிக்கு கம்மியா போடணு மட்டன் பிரியாணிக்கு அதிகமா போடணு ஏனா மட்டன் பி ரியாணி நெறைய நெறைய கொழுப்பு இருக்கு அதுல நீங் சூப் வச்சாலே அவுளோ எண்ணயா வருதில்லையா
ஓகேகா
அப்ப அது கார நெறையா போட்டாதா அந்த காரோ வந்து நம்ம நாக்குக்கு எடுக்கு அது போட்டுட்டு அப்புறோ ஒன்னுக்கு நல்லா இது பண்ணிட்டு தயிர் ஊத்துவ
ஓகேகா
தயிர் ஊத்திட்டு சிக்கன் போட்டு சிக்கனோ மட்டனோ போட்டு நல்லா பெரட்டிட்டு
ம்
அரிசி ஒரு டம்ளர்னா அ தண்ணி ரெண்டு டம்ளர்
ஓகேகா
மட்டனுக்கு கொஞ்சோ கம்மியா எடுத்துப்ப ஏனா மட்டன்ங்கிறது முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சுறோ
ஆமா ஓகேகா
அதனால மட்டன்க்கு கொஞ்ச கம்மியா எடுத்துப்பே தம் போட்டுடுவே இல்லனா வந்து குக்கர்ல செஞ்சா தம் போட மாட்டே அவ்ளதா பிரியாணி ஈசி தா எங்களுக் பொறுத்த வரைக்கு மெல்மேக்கர் சிக்ஸ்டி ஃபை தெரியுமா
ஆ தெரியுங்க்கா நா ஒர் தடவ யூடியூப் பாத்து ட்ரை பண்ணெங்க்கா ஆனா எனக்கது அந்தளவுக்கு புடிக்கிலக்கா உள்ளெல்லா இன்னு பெருசா அந்த ஸ்பைசி எறங்க மாட்டுது
நாங்க இப்ப செஞ்சோம்ல எ பைய்ய வந்து எதோ ஸ்கூல்ல பசங்க குடுத்தாங்க போல அது பா கேட்டா பாத் துட்டு வந்துட்டு எனக்கு செஞ்சு குடுத்தே ஆகணுன் சொன்னா நானு யூடியூப்ப பாத்து தா செஞ்சே சூப்பராயிருந்துச்சி அதுவந் சிக்கன் நம்ம நான்வெஜ்ஜ செய்யாத டைம்ல நீங்க எப்டி செஞ்சீங்க
ஆ அதே மாரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை பண்ற மாரிதாக்கா பண்ணுனே ஆ அதே மாதிரிதா அந்த இத ஊற வெந்நீர்ல ஊற வெச்சு புழிஞ்சு எடுத்துப்பே அதோட இஞ்சி பூண்டு கொஞ்சோ தனி மொளகாத்தூள் போட்டு ம் நா வேற எந்த மசாலாவு நா எக்ஸ்ட்ரா போட மாட்டேங்க்கா இஞ்சி
ஆஹ அப்டி கெடயாது இதுக்கு கான் ஃப்ளவரு அரிசி மாவு ம் எலுமிச்சம் பழோ இதெல்லா ஊத்தி நீ எலுமிச்சம் பழொ ஊத்துனீங்கனாதா உங்களுக்கு அது வெந்து இதாகுல்லையா ஒரு எலுமி ச்சம் பழொ கரெக்ட்டா ஊத்தணு
ஓக்கே
அவ்ளோத ஊத்துனாதா அது எடுத்துக்குது நாங்க சிக்ஸ்டி ஃபைக்கு சிக்கனுக்கு எலுமிச்சம் பழோ அ ஊத் ஊத்னா நல்லாயிருக்காது அவ்ளவா தையிரு ஊத்தல
ஓகே எப்டி செஞ்சீங்கன்னு எனக்கு ஸ்
நா செஞ்சது இப்டிதா செஞ்சே அதா ம் இது மெளகாத்தூள் கொஞ்சோண்டு சிஸ்ட்டிஃபை பவுட்ரு கொஞ்சோண்டு ஆ
ஓக்கே
கொஞ்சோண்டு கலரு இது கலருக்கு போடுவோம்ல அது அப்றோ உப்பு கான்ஃப்ளவர் மாவு அரசி மாவு ம் உம் அப்றோ வந்து எலுமிச்சம் பழோ இதெல்லா நறைய நறைய போடணு அதுக்கு வந்து அவங் கொஞ்சமா போடக் கூடாது நறைய போட்டீங்கனாநாக்க அது வந்து நல்லா எப்டி சொல்றது ஒரு அந்த மில் மேக்கர் எடுத்து ஆ மேல வந்து அந்த ஒரு தோலாவே லேயராவே இருக்கணு அது அந்தளவுக்கு மசாலா நம்ம போடணு
ஓகேக்கா ஓகே
அது ஒரு லே அ நறைய மசாலா போட்டீங்ன்னாதா அது ஒரு லேயராவேயிருக்கு அந்த மசாலா பெரியில்ல இல்லன்னா அந்த லேயர் இல்லன்னா நமக்கு வந்து என்னமோ வெறு அது மட்டு கடிச்சித்திங்கிற மாரி ஃபீலாகு
ஆ நா ஒன் டைம்க்கா அத வந்து ஊற வெச்சி அத மிக்சில ஒரடி அடிச்சிட்டு அதோட வந்து ஆ வெங்காயோ அரிஞ்சு போட்டு அதே மாதிரி கொஞ்சோ ஸ்பைசஸ் லா போட்டு உப்ப பொட்டேட்டோ வேக வெச்சு அதோட கொஞ்சோ கலந்து அ மசாலாலம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு போட்டு ரூப்ல கொத்தமல்லி லா போட்டு அத ப பேஸஞ்சி எண்ணெய்ல நறுத்து சாப்ட்டோ ஆ அது ஆ சாஸ் தொட்டுட்டு அது நல்லாயிருந்துச்சி அது ஒர் மாதிரி டேஸ்டாருந்தச்சி
ம் அது நல்லாருக்கோ அது என்ன சொல்லுவாங்க கட்லெட் இப்டி செய்வாங்க நீங்க சொன்ன மாரி கட்லெட்டு நீங்க உருண்டையா பொடிச்சி சாப்பிட்டீங்க அது தட்டையா போட்டு கட்லெட் கட்லெட்டுன் சொல்லிடுவாங்க
ஆமாங்க்கா ஆமா ஆ அது மாரிதா நல்லாயிருந்திச் ச்சி அது அது கூட கொஞ்சோ பரவால்ல ஆனா சிக்ஸ்டி ஃபைவ் மாரி ட்ரை பண்ணதுல உள்ள ஒண்ணுமே இல்ல அதனால எஸ் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு நா அது அது பெருசா எடு
ம் நா ரொம்ப மீன்மேகர் செய்ய மாட்டே பசங்க ரொம்ப சாப்பட ஆராமிச்சுடுவாங்க அத பிரியாணிலயே நம்ம சின்ன மீன்மேக்கர் ப்ரோட்டீன் தா அது ஏதோ மைதா மாரி எனக்கு ஃபீல் ஆகும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மினிமேக்கர் கர் மட்டும் அதனால நானு சாப்ட மட்ட பசங்களுக்கு போட்டா எனக்கு புடிக்காதுல்ல அதனால நா போ அது ரொம்ப செய்யவே மாட்டே இப்ப பசங்க ரொம்ப சும்மா சும்மா கேக்கறாங்கன்னு சொல்லிட்டு
கேக்குறாங்க ஆ அது கொஞ்சோ இது மாதிரி நான்வெஜ் மாரி ஃபீல் ஆகுதுல்ல அதுவு இல்லாம அது புரோட்டீன் தா சொல்றாங்க பசங்களுக்கு நல்லா குடுக்கலாம்னு சொல்றாங்க நீங்க வந்து நல்ல பிராண்ட எந்த பிராண்டுன்னு கேட்டு அத விசாரிச்சு அதுல வாங்குங்க என்ன மாரி இது எதுல உள்ள செய்யறாங்க என்னன்
எனக்கு நார்மலா பிரியாணியிலயே வந்து இது போடுறத விட பண் இருக்கு இல்லையா பிரெட்டு்
ஆமா பிரெட்டு பிரெட்டு ஓகே
ஆ பிரெட்டு வந்து நெய்ல வறுத்து போடுவாங்க அதுதா எனக்கு புடிக்கும்
ஆமாக்கா இந்த பிரிஞ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதுலதா பிரெட்டு போடுவாங்க அது ஒரு பிரியாணி மாதிரி அது ஒரு வெரைட்டி
ஆ அது ஒரு வெரைட்டி எனக்கு அதுதா ரொம்ப பிடிக்கும் நா பிரியாணி செஞ்சாலே இவங்க மில் மேக்கர் போடுங்க அப்படின்னு சொல்லிதா பிள்ளைங்க கேக்குங்க எனக்கு மில் மேக்கர் இருந்தா பிரியாணி பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நா அந்த அந்த பிரெட் பிரெட்ட வாங்கி நெய்ல இது ஃப்ரை பண்ணி அதுல போட்டு கலந்துருவே அது எனக்கு ரொம்ப புடிக்கும் அது முன்னாடில்லா எல்லா வெ கட இதில ஃபங்க்ஷன்ல வெக்கிற பிரியாணிலலா பாருங்க அது இருக்கும் இப்போ யாரும் போடுறதே கெடையாது
ஆமாக்கா இப்ப யாரும் அது போறது கெடையாது அது பிரஞ்ச்சின் சொல்லிட்டு தனியா நம்ம ஆர்டர் பண்ணி சாப் அதுல பாக்கலா அத அதுமே இப்ப அதிகமா எந்த ஹோட்டலயுமே இருக்கறது இல்ல
இருக்குறது இல்ல கல்யாண இதுல வந்து ஆமா கல்யாண ஃபங்க்ஷன்ல வெஜ் பிரியாணி வெக்கிறாங்க அப்படின்னாலே அது இருக்கும்
ஆ ஓ
முன்னாடில்ல முன்னாடி நெறைய எடத்துல நா சாப்ட்ருக்கே
ஆமாக்கா அக்கா ஆ நா இப்ப ரீசெண்ட்டா ஒரு ஸ்வீட் பண்ணேக்கா அது நல்லா இருந்துச்சு நீங்க அது ட்ரை பண்ணி பாருங்கக்கா வீட்ல யாராவது கெஸ்ட் வந்தோம்னா நம்ம கேசரி அதே மாதிரி ஸ்வீட் பண்ணாம பைத்தம்பருப்பு இருக்குல்ல அத ஊறவ ச்சி அத மே கொஞ்சோ உப்பு போட்டு மிக்சியில ரொம்ப தண்ணி ஊத்தாம அரச்சு வெச்சுக்கணு அத வந்து கொஞ்சோ மாவு பதத்துக்கு கிண்டி இட்லி பானையில ஊத்தி அதை விட்லி மாதிரி வேக வெச்சு வெந்ததுக்கு அப்புறோ அத கொஞ்சோ நேரோ ஆற வெச்சு கையால உதுத்து கொஞ்ச நேரோ ஃப்ரிட்ஜில வெச்சிர்தோ ஃப்ரிட்ஜ்ல வச்சா இன்னு கொஞ்சோ இந்த ட்ரை ஆகு அதுக்காகதா ஃப்ரிட்ஜ்ல வெக்கணு வச்சுட்டு வெள்ளத்த காச்சி அந்த வெள்ளத்த இதுல வெள்ளத்த ரொம்ப தண்ணியா காச்சாம கெட்டியா கொஞ்சோ ஓரளவு காச்சி அதுல ஊத்தி கெளறி ம் ஏலக்காவ இடிச்சு போட்டு முந்திரி நெய்ல முந்திரி வறுத்து அதுல கொட்டி தேங்கா கொஞ்சோ திருவி போட்டா சூப்பரா இருக்குக்கா அந்த சீம் பாலூன்னு சொல்லுவாங்கல
ஆமா
அந்த அந்த ரேஞ்சுக்கு டேஸ்ட்டா இருக்குக்கா அந்த பைத்த பருப்ப உதிர்க்ற அதுல வந்து வந்து கொஞ்சோ கெட்டி கெட்டியாவு கொஞ்சோ தூ இதாவு இருக்கு ரொம்பவு போட்டு நம்ம இது பண்ணிட கூடாது அது அதோட இந்த வெள்ளமு கலந்து நெய் முந்திரியெல்லா போட்டு தேங்கா திருவி போட்டு சாப்ட்டா டேஸ்ட்டாவு இருக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கு அது ஒரு மாதிரி அ சீம்பால் பால்கோவா ரெஞ்சுக்கு ஃபிளேவர் குடுக்குதுக்கா
அ ட்ரை பண்ணி பாக்குறே நானு
ம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கக்கா ரெண்டு மூணு தடவ யாராவ்து வந்தா அது மாரி செய்யுறது எல்லாருமே நல்லா இருக்குன் சொல்லிட்டு போனாங்க
ம் ம் ட்ரை பண்ணிப்பாக் நால வந்து யாராவது கெஸ்ட் டு வந்த எதுவு செஞ்சுல்லா குடுக்க மாட்டே கடையிலருந்து ஒரு ஜூஸ் கெளம்பிட்டு வந்து ஊத்தி மெயினா சீக்கிரோ கெளம்பிடுவாங்க
ஓகே ஓகே எனக்கு செஞ்சு குடுக்கதாக்கா புடிக்கு எவ்ளோ ஐட்டமா இருந்தாலு புதுசு புதுசா யோசிச்சு ஏதாவது செஞ்சுதா கடையிலந்து வாங்கவே மாட்டே மேக்சிமம் ரொம்ப டைம் இல்ல சீக்கிரமா வராங்க அப்டின்னா மட்டு கடையில இந்த போலி சமோசா
ம் ம் அ இந்த மாரி அய்ட்
சூப்பு சூப்பு அதே மாரி அய்ட்டோ அது வந்து எந்த நேரோ வராங்கங்றது வேற இருக்கா அத பொறுத்து கொஞ்சோ ஐட்டம்ஸ்ல்லா மாறிக்கு
ம் ம் எதுவுமே இப்போ நா பசங்களுக்கே முன்னாடி நறைய ஐட்டம் செஞ்சு குடுத்துட்டுருந்தே இப்ப எதுவுமே செய்றது கெடையாது
பாவு உங்ளுக்கு டைமே இருக்க மாட்டுது நீங்க என்ன பண்ண முடியுகா நீங்க பேச்றதுல்லா சொல்றதுல்லா கேட்டா
ஒண்ணுமே கெடையாது பிர ஃப்ரட் ரோஸ்ட் கேக்குங்க அதுவே ஆமா இப்ப போய் இத வேற செஞ்சுட்டு இருங்க ஃப்ரெட் ஃப்ரட்ரோஸ்ட் பண்ணி அதுல ஜீரா ஊத்தி குடுத்துருவே அது செம்ம சிம்பிளான ஒர்க்கு
ஆமாக்கா ஜீரானா எது சொல்றீங்ளா ஜீனில பண்ணது
ஆ ஜீனியில பண்ணதே தா
ஆ ஓகேக்கா நா வந்துக்கா பட்டர் வாங்கி ஆ பிரெட்ல தடவி அது ரோஸ்ட் பண்ணி நாட்டு சக்கர மேல தூவி அத கொடுப்பே அதுவும் நல்லா இருக்கும்கா ஜீனி கூட போய் தோசை கல்ல ஒட்டி ஒட்டுது இதுலல்லாம் ஒட்டுதுன்னு நான் கொஞ்ச ஜீனிய மாத்திட்டு நாட்டு சக்கர தூவி குடுக்க ஆரம்பிச்சே அது நல்லா என் பையனு விரும்பி சாப்பிடுவா சம்டைம்ஸ்ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ்சா அதை குடுத்து விட்டுருவே.
ஜீனிய வந்து நான் தோசை கல்ல போட மாட்டேன் ஜீராவா செஞ்சு வச்சிருவே தோசைகல்லுல வெறு பிரெட் நெய் ஊத்தி பிரட்டிட்டு ஜீராவ வந்து மேல ஊத்தி இந்த கொயர்ஷேப்ல கட் பண்ணிடுவே
கட் ஆ ஓகேக்கா ஓகே இது ஆனா இது இப்படி பண்ணுனா தோசைகல்லு க்கு எந்த பிரச்
எந்த பிரச்சனையும வராது சும்மாவே எனக்கு வேலை சரியா இருக்கு தோசை கல்லு வீன போயிட்னா அவ்வளோதான் எனக்கு டென்ஷன் ஆயிடு
அது மாதிரிதான்க்கா எனக்கு ஒரு தோசை கல்லே வீணா போயிடுச்சு நான் பேக்கிங் பண்றேன்னு தோசை கல் நல்லா கல்லு கல் எனது இரும்பு கல்ல யூஸ் பண்ணி இப்ப தோசையே வரமாட்டுது நான்ஸ்டிக்லயே எல்லாத்தையு பண்ணிட்டு இருக்கே
ம் சரி நா கூப்பிடுறே மது குமாரி ஆ
ஆ ஓகேக்கா பாருங்க பாய்